கேக்குது வணக் ஹலோ வணக்கம் ஹலோ ஆ கேகுது சார் நெல்லா கூப்டாதீங்க வாங்க போங்கனே பேசுங்க ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க நீங்க ஹலோ கேக்குதா
இல்ல இர் இரவு எனக்கு நல்லா கே
ஆ சொல்லுங்க மேடம் ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
அ
இல்ல மேடம் துகு மேலதா வீட்டுக்கு போனோ ம் க்ரௌண்ட்ல இருக்க போனா வேணா ஹலோ மேடம் ஒங்க சைட்ல இருந்து பாஃல்ட் மாரி இருக்கு மேடம் பரவா இல்ல என்னோட ய கரெக்டா இருக்குங்ளே ஆ மேடம் ஆ போட்ருக்க மேடம் ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு நல்லாவே கேக்குது சார்
ஆ மேடம் சாப்ட்டாச்சிங்களா மேடம் நீங்க
ஆ தோ இனிமதா சார் சாப்படணு இன்னு சமையல் ஒன்னு இன்னு ரெடி பண்ணல இரவு உணவு மட்டு வந்து இனிமேதா ரெடி பண்ணணு
என்ன மேடம் சமைக்கலான் இருக்கீங்க
ஆ இன்னைக்கு வழக்கம்போல தோச தா சார் மாவு எடு
மாவு எடுத்து வச்சாச்சு இனிம தோசதா ஊத்தணு அப்டியா கொழம்பு மேடம்
ஆ சட்னி தா சார் செய்யணு அ எதாது செய்யணு
அப்டிங்களா
ஆமா நீங்க அங்க சாப்ட்டீங்ளா
மேடம் வீட்ல என்னா செய்றாங்கன் தெரியில நா வீட்டுக்கு போல வெளியில க்ரௌண்ட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்துருக்க இன்னோ வீட் ட்டுகு போனாதா தெரியு மேடம் என்ன செய்மா சமைக்கிறாங்கண்ட்டு ஒய்ஃப்
சரிங்க சார் இன்னைக்கி இன்றைய நாளு எப்டி சார் போனது
து வேலைக் வேலைக்கு போயிட்டுருந்த போனா கரண்ட் இல்ல எலக்ட்ரிஷன் வேல செய்ற மேடம் சரி கரண்ட் இல்ல ஒரு ஆஃப்டே அங் இங்யே வேஸ்ட் ஆயிடுச்சு இங்க லாங்ல வேற போனனா அதனால திரும்ப வீட்டுக்க வர முடில செரி இருந்தே முடிச்சுட்டு போலா இருந்தே முடிச்சுட்டு போலான்ட்டு கரண்ட் வராம போய் கொஞ்ச கஷ்டமாயிடுச்சு ஆஃப்டே வேஸ்ட்டா போயிச்சு
ஆ ஆ ஓகே ஓகே சார்
ஈவினிங் சிக்ஸ் தேர்டி ஆயிடுச்சு மேடம் முடிச்சிட்டு வரதுக்கு
ஓ சரிங்க சார் சரிங்க ஆ இப்ப எப்டி சார் எலக்ட்ரிஷன் ஒர்க்குனா எப்டி நா ஹவுஸ் ஒய்ஃப் ஆ இருக்கே சார்
அப்டிங்களா சரிங்க மேடம்
எலக்ட்ரிஷன்னா எப்டி சார் உங்களுக்குனா ஒர்க்கு கொஞ்ச கஷ்டமா தானே இருக்கோ
கஷ்டமா கஷ்ட எல்லா வேலையு கஷ்டந்தா மேடம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுனாலே கஷ்டந்தா மேடம்
ஆ அ கண்டிப்பா அது சிரமமான வேலை தா ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க
ஆ மேடம்
ஏன்னா நா திடீர்னு அன்டைத்துல எதுவு பவர் கட் ஆயிடுச்சு அப்டின்னு அவுங்கள அங்க கூப்டு கொஞ்ச ஹெல்ப் பண்ண சொல்லுவோ
ஆ மேடம்
ஆ அது வந்த மாரியே கொஞ்ச உங்கள அது மாரியே ஒரு நெலையில இல்ல நைட்ல எல்லா தூங்குறது போறதெல்லாம் சிரமம் தானே சார் ஓ ஓகே சார் ஆ எதிர்த்தல்லா ரொம்ப லாங்கெல்லா
போயிருக்கே மேடம் நார்த் சைடு போயிருக்கே டெல்லி ராஜஸ்தான் குஜராத் வேலைக்கில்ல இல்ல இல்ல வேலைக்கி இல்ல சும்மா அ குஜராத் வந்து வேலைக்கி போனே
ஓ
பிளான்ட் பிளான்ட் ஒன்னு மாமா அது பிளான்ட் எடுத்துருந்தாரு ஒரு பேக்கிங் கம்பெனி பெரிய கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனி அந்த நெஸ்லே ஷாம்பூல்லா வருது பாத்தீங்களா அது பேக்குங் அதுக்கு எலக்ட்ரீசீயன் வேல பண்றதுக்கு அப்போ மாமா கூட போன
ம் ம்
த டூ இயர்ஸ் முன்னாடி ராஜஸ்தான் நீங்க எல்லா சுத்தி பாக்க போன மேடம் டெல்லி ராஜஸ்தான் ஹைதராபாத் இல்ல இல்ல பேர்ட்டு கோட்டை கோட்டைங்க இருக்கு அதுங்கால பாக்க போன நம்மளுக்கு அந்த ஹிஸ்டரின்னா ரொம்ப புடிக்கு அ கிங்ஸு அவங்களோட வரலாறுலா
ஓ செரி செரி
அதனால அந்த மாரி எடம்ல்லா போய் பாத்தே மேடம் டெல்லி
ம் ம் எப்டி சார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட
ஆ ஃப்ரண்ட்ஸு கூடதா மேடம்
அதா ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துறது தா நமக்கு நல்லா இருக்கு
நீங்க போயிருக்கீங்களா மேடம் வெளியில டூர்ல்லா
ம் வெளியில நா ரொம்பல்லாம் டிராவல் பண்ணது இல்லை சார் அ
என்னன்னா ஆ
எனக்
எனக் பசங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அதனால நா வந்து ரொபல்லா நா போனதில்ல டூர் எங்கையு சின்ன பிள்ளைங்க
கூட்டிக்கிட்டு எங்கயோ போறதுக்கு முடிய மாட்டேங்கிது
படிக்கிறாங்களா மேடம்
ஆ ஆமா சார் பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஆ சின்னப்பாக்கு மூணு வயசுன்னு ஆகல
நீங்க தா எல்லா ஸ்கூல்ல எல்லா கூட்டிட்டு போய் அத்னால
அது இல்ல சார் எல்லா ஏ ஹஸ்பண்ட் தா நானும் நா மிஸ் நா ஒர்க் பண்ணூம் பொழுதே போனதுதா அப்புறோ பாப்பா செகண்ட் பாப்பா பொறந்ததுக்குப்புறோ வெளியில எங்கேயூ போறதே கிடையாது என்ன சார்
புரிலைங் மேடம்
இப்போ செகண்ட் பாப்பா பொறந்ததுக்கு அப்புறோ நா எங்கயுமே போறதில்ல சட்னு
இல்ல மேடம் நீங்க என்ன ஒர்க் பண்ட்டிருந்தீங்க
நா ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணே சார் ஆமா அ தெ இது மகேந்திரான் சொல்லிட்
ந்திரா சொல்லி கம்பெனி இருக்கு இங்க அ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தே சார்
ம் ஆ ஆனா இப்போதைக்கு இப்ப பாப்பா பொறந்ததுல இருந்து போவ் முட்ல நாங் இங் இங்க ஒரு சொந்தமா கட வச்சின்ருக்கோ சார் ஆமா
என்ன மாதிரியான கடன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்
ஆ மளிய கட சார் ஆ ஆம்மா ஆம்மா
பரவாயில்லங்களா மேடம் நல்லா பாப்புலரான எடத்துல வச்சுருக்கீங்களா
ஆ வோ ரொம்ப பரவாயில்லன்னு சொல்ல முடியாது
அ
அ ஓரளவு பரவா ஓரளவுக்கு போயிட்டு இருக்குன்னதா சொல்லணூ
ஆப்டி
முன்னாடி ஸ்டாடிங்ல கொஞ்சோ நல்லாவே போனது இப்போ அந்த அளவுக்கு
அடுத்தது எதுனா அப்டேட் பண்ணுங்க மேடம் கடயில கடய அப்டேட் பண்ணுங்க மேடம் இல் ஹலோ
செரி செரிங்க கத்து குடுங்க கேக்குதுங்களா
ஆ கடய அப்டேட் பண்ணுங்க மேடம்
ஹலோ
ஆ கேக்குதுங்க மேடம் உங்களுக்கு கேக்குதுங்ளா ஹலோ
அ அடோஃபில்ல இருக்கீங்களா
ஆ மேடம் ஆ கேட்குதுங்க மேடம் அக்கோஃபினா வாட்டர்
பேசுறது கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க மேடம் ஓ வாட்டர் டிஸ்ட் டிஸ்டரிபியூட் பண்றீங்களா ஆ மேடம் அம் வாட்டர்ல பெருசா மார்ஜின் கிடைக்காதுங்ளோ மேடம் அம்பது காஸ்
அதுதா செரி தெரியாத்தனமா எடுத்தாச்சு
ஆ ஆ மேடம்
எடுத்து ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்ல இருந்து மாட்டிக்கிட்டோ சார் என்ன என்னன்னா கணக்குல போயிட்டு இருக்க தோவுர்த்து பெரிய அளவுல ஒரு இன் கம்மே இல்லாததுல்ல என்னன்னா நல்லா புல்லா வந்து ஓ அதிகபச்சோ சொல்லப்போனா ஒரு பாட்டிலுக்கு ஒரு ரூபான்றது கூட கெடைக்க மாட்
ஆமா மேடம் அக்வாஃபினா வந்து பிராண்டடு அக்வாஃபினா கின்லி இதெல்லா பிராண்டடு அதெல்லா மார்ஜின் கம்மி தா மேடோ கொக்கோ கோலா பெப்சி அதோடது தானே காவ் பிரண்டா
ஆ அதுல சுத்தி பாத்து எதுவுமே சும்ம எடுத்துப்போ அம்
திருப்பி வராது மேடோ
எடுத்தது நா கொஞ்ச லாஸ்ட்ல தா சர நாங்க மாட்டிக்கிட்டோ சொல்ல போன பயங்கர லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டோ
லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டோ
ஆ அது அப்டியே போயிட்டு இருக்கு என்னடாஸ்
என்னடா அதனால வேண்டா வெறுப்பா பண்ணிட்டு இருக்கீங்க விட்டுருங்க மேடம் டீலர்ஷிப் கேன்சல் பண்ணிடுங்க அ
வேற எததுனா லோக் லோக்கல் பிராண்டே டீலர்ஷிப் கேன்சல் பண்ணடுங்க மேடம் லோக்கல் பிராண்டேஸ்
இல்ல சே லோக்கல் பிராண்டுனா அ அந்த வராறங்க லோக்கல் பிராண்டே எடுக்க மாட்டே இருக்கிறாங்க அப்டி கெடையாது சார் இப்ப கடைக்கு வராங்க வச்சிக்கோங்க ஆ பிராண்டா இருக்காத ஹோட்டர் வந்து அவங்களுக்கு வந்து பிராண்டடா இரு அப்டிதா பாக்குறாங்க
ஆ மேடம்
அட் இந்த இந்த கம்பெனின்னு கேட்டே வராங்க கம்பெனி பேரு சொல்லியேதா வராங்க
ஆமா மேடம் அது ஃபர்ஸ்ட் நல்லா டேஸ்ட்டா இருந்தது மேடம் கிண்டலி அக்வாஃபினா இந்த டாடா டாடா அது சூப்பரா இருக்கு மேடம் டாடா காப்பர் அது நல்ல டேஸ்ட்டா இருக்கு இப்போல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல மேடம் அக்வாஃபீனாலா ஒன்னுமே தெர்ல உப்பு தண்ணி மாரி தா வருது
ஏ இப்போ பிராண்டடு அப்டின்ற ஒரு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க மக்கள் அது சாப்டா தா அவங்க வந்து ஓகே யா ஒரும் அந்த மாரி வந்டாங்க
ஆஹ
சோ அதனால வரவங்க வந்து கம்பெனி பேர் சொல்லியே நம்ம கிட்ட கேக்கறாங்க இந்த கம்பெனியோடது இருக்கா அப்டின்னு
அப்றோ மேடம்
ச
வீட்டு வேலல்லா முடிச்சிட்டீங்ளா மேடம்
ஆ இன்னு இல்ல சார் ஆ இனுமேட்டுக்கு தா செரி அதா இவ்ளோட ட்ரிப் எல்லா எப் டி இருந்தது அப்டின்றத கேட்டுதா உங்களுக்கு பேசலா அப்டி கால் பண்ணிருந்த ஆ கொஞ்ச சுவாரஸ்யமா ம் ரொம்ப தூரோ போன ட்ரிப் அப்டின்றத பத்தி நீ கொஞ்ச ஷேர் பண்ணிக்கிட்டிங்கனா நல்லாருப்ப நெனக்கிற
மணாலி போன மேடம் இமாச்சல் பிரதேஷ்
ஓ அதாவது ஜென்ஸா அதாவது ஆண்கள் அப்டின்றத பத்தி பாத்தோ அப்டின்னாக்கா
ஆ மேடம்
ப்போ வந்து நெறைய எடம்ல சுற்றி பாக்க முடியும் கரெக் இப்ப சரி தானே சார்
இந்த காலத்துல பொண்ணுங்களே நல்லா ரவுண்ட் அடிக்றாங்க மேடம்
இல்ல இல்ல அது அது ஒரு நூத்துக்கு ஒரு டுவெண்ட்டிஃபைவ் பெர்சன்டேஜ் அப்டின் சொல்லலா நம்ம வந்து து லே பெண்கள் வந்து வெளில போறது அல்லது நூத்துக்கு முப்பது வச பர்சென்டேஜ் பொண்ணுங்க வெளில போறாங்கான்னு சொல்லலா அப்டி நா நெனைக்கிறே ஏன்னா நா எதுவு
நா எதும் அதிகமா போறதுக்கு வரும் ம்
அதனால மேபி இவ்வளோ மக்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நா நெனைக்கிறே
அப்டிதான சார் ஆமா மேடம் கரெக்ட் தா
இதுவே ஜ ஆண்கள பொறுத்தளவு அப்டின்னு பாத்தீங்கன்னா நூத் நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ்மே வெளில போறாங்ளே
ஆமா மேடம் நா நெறைய சுத்திருக்கே மேடம்
அ அதான் சேஃப்ட்டி வந்து உங்களுக்கு பா ப பெருசானா சேஃப்டினா கொஞ்ச பயம் கெடையாது ஒங்களுக்கு ஆனா ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து கொஞ்சோ பயப்பட்றாங்க வீட்ல வெள்ள அனுப்பனு அப்டின்னா பயப்படுறாங்க அ அதனா அது மாரி அந்த மாரி அ இப்ப நீங்க வந்து உங்களோட மனைவிய நீங்க வெளில எங்காச்சு போனா கூட்டிட்டு போனாதா இருக்கு அவங்களா தனியா டிராவல் பண்ணது அ ஸோ அதே இஷ்யூ தா சார் எல்லார் வீட்லயு தனியா அனுப்பணும் அப்டின்னா யோசிக்கிறாங்க நெறைய
அ
சரிங்ளா
ஆமா மேம்
ம் ம் அதனாலயே நான் அப்ப எனக்கு ஆச தான நா எடங்கள போய் பாக்கணுன்ட்டு நன்றி சார் மீண்டு அடுத்த இனைப்புல பேசலா சார்
ஓகே மேடம் தேங்க் யூ